ஹலோ வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
நலமா இருக்கே தோழி நீங்க ஃபோன் பண்ணதுல ரொம்ப சந்தோஷ தோ
ஆம் நீங்களும் கா ஃபோன் செய்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்
ஆ ஓகே தோழி நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசுவோ தோழி
இதற்கு முன்னாடி நீங்கள் எங்காவது வெளியூரில் கோவில்களை சென்றுப் பார்ப்பதில் தரிசன செய்வதில் உங்களுக்கு எதாவ்து புது புது அனுபவங்கள் இருக்கிறதா
ம் ஓகே ஆ எனக்கு பாத்தீங்க அப்டினா ரொம்ப புடிச்சக் கோயில் அப்டின் சொல்லிட்டு சொல்லலா திருச்செந்தூர் வந்துட்டு இப்ப எல்லாருமே போயிட்ருக்காங்க தோழி எனக் கு போகணு அப்டின் சொல்லிட்டு ஒரு ஆச இருக்கு ஆனா என்னன் தெர்ல அமைய சேரி இந்த மாச முடிஞ்சதுக்கு அப்றோ அடுத்த மாச ஸ்டார்ட் ஆகு இல்லையா ஜூன் மாச
ம்
அ அப்பதா சேரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலா அப்டிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ண இருக்கு தோழி அது மட்டு இல்லாம ராமேஸ்வரம்லா போயிட்டு வந்துட்டோ திருப்பதி போயிட்டு வந்துட்டோ
ஆ
ஆ இது மட்டு இன்ன போவே இல்ல திருச்செந்தூர் மட்டு போவே இல்ல அதுதா நா போகலான் நெனைக் க்கிறே தோழி நீங்க எந்த கோயிலுக்காவ்து போயிட்டு நல்லா இருந்துச்சு அப்டிங்கிற மாதிரி இருக்கா
ஆ இருக்கு எனக்கு ரொம்ப புடிச்ச கோவில்னா அது வந்து ஆ என்ன சொல்றது நம்ப ஊர்லயே இருக்க நம்ப சென்னை நகரத்துல இருக்க கோவில்கள்ல சில இருக்கு அது வந்து சில பேருக்கு அந்த கோவில்களே தெரியாது
ம்
தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கானு எனக்கு தெரியல காட்டுச்செல்லி அம்மன்னு ஒரு கோவில் இருக்கு
ஓகே
அந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு
ம்
அந்த கோவிலுக்கு தா நானு அடிக்கடிக்கு போகணுன் நெனைப்பே அதுக்கப்பற நீங்க சொன்ன மாரி திருச்செந்தூர் போகணுன் எனக் கு ரொம்ப ஆச
ம்
திருத்தணி சுவாமி மலலா போய் பாத்துட்டு வந்ட்டே
ஓ சேரி சேரி பழனிலா போயிட்டு வந்துடீங்க
இல்ல பழனிக்குலா போ பழனிக்கு போலான்னு இருக்குறோ ஆனா போக முடிய மாட்டேங்குது நீங்க சொன்ன மாரி பழனி திருச்செந்தூர் ஆறுபடை கோவிலுக்கு போயிட்டு வர்ணுனு ஆசயா இருக்கு
ம் ம்
நீங்க சொன்ன மாரி எங்களுக்கும் அமைய மாட்டிக்குது
கண்டிப்பா வாய்ப்பு கெடைக்கைல போயிட்டு வருவோ தோழி
ம் அதுக்கப்ற ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குதுனா இந்த ஈசா கோவில் பாக்கணுனு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச
ஓகே தோழி எனக்கும் அதே தா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே நெனைக்கிறோனு நெனைக்கிறேன் ஈசா கோயில் போகணுனு எனக் கும் ஆச தா அது கோயம்புத்தூர் மாவட்டம் தானே
மா கோயம்புத்தூர்ல தா இருக்கு அ அந்த அந்த ஈசா கோவில் மாதிரியே பெங்களூர்ல ஒரு ஈசா கோவில் இருக்கு அதுக்கு போயிட்டு வந்திருக்கோ
ம்
அதுவும் ஈசா மாரியே தா இருக்கும் அதுக்கப்புறம் அது பக்கத்துலயே இன்னொரு ஒரு கோவில் இருக்கு முருக மருதீஸ்வரர் கோவில்னு
ம்
அந்த கோவிலும் ரொம்ப அழகா இருக்கும் சிவன் வந்து உக்காஞ்ஜுனு இருக்கிற மாரியே காட்சி அளிப்பாரு அதுல
ம்
இது வந்து இந்த ரெண்டு கோவிலும் பாங்களூர்ல இருக்கு நல்லா இருக்கும் அந்த ரெண்டு கோவிலுமே நீங்க ஈசா கோயிலுக்கு போக முடியலையே கோயம்புத்தூருக்கு போக முடியலயேன்னு நெனச்சா அந்த பாங்களூர்ல இருக்க ஈசா கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆனா பெங்களூர்ல இருக்கிற ஈசா கோவில் வந்து அதே மாரி இருக்கான்னு சொல்ல மு தெரில எனக்கு ஆனா கோயம்புத்தூருக்கு க ஈசா கோயிலுக்கு தா போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை
ம் அது நா ஸ்டேட்டஸ்ல எல்லா நெறைய பாத்திருக்கேன் ஈசா கோயிலு
ம்
ஆனா என்ன போக தா முடில எப்ப வாய்ப்பு கெடைக்கிதோ போயிட்டு வந்தர்லா அப்படிங்கிற மாதிரிதான் நானும் நெனைக்கிறேன் தோழி
ஆ
ம் வா வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா போய்ட்டு வர்லா
ஆ உங்ளுக்கு வேற எங்கயாவது செல்லணும் என்ற ஆசை இருக்கிறதுங்களா
ஆ வேற எங்கயாவது போகணுனா வேற எந்த கோயில் சொல்லலா திருத்தணி நெனச்சி இது திரு த்தணியுமே நா இன்னோ போனதே இல்ல தோழி முருகனோட இதுல பாத்தீங்ன்னா பழனி போயிருக்கேன் ஆ வேற எதுமே போகலேன் தா நெனைக்றேன் திருத்தணி போகல ம் பழமுதிர் சோலை திருப்பரங்குன்றோ திருச்செந்தூரு
ஆ
ஸ்வாமி மலை எதுவும் போவல பழனி மட்டும் வருஷா வருஷம் எப்பவுமே போய்ட்டு வந்துருவோம் ஆ அது இப்போ ஒரு இந்த வருஷோ இன்னு ப்ளான் போகல இந்த வர்ஷமே போகல மூணு வர்ஷமா போகல ஆனா சின்ன வயஸ்ல இருந்து அடிக் எ எப் எல்லா வருஷமும் போய் அட்டன் பண்ணிருவோ இந்த மூணு வருஷம் மட்டும் போகாம வுட் டாச்சு அதா சொல்லுவாங்க இல்லையா ஒரு வருஷம் தட்டுனா மூணு வருஷம் தட்டும்னு
ஆ ஆ
அந்த மாதிரி இந்த மூணு வருஷம் போக
ஓ சரி சரிங்க தோழி மற்றபடி நம்ம சோழர் காலத்து கோவில்கள் எல்லாம் போயிருக்கீங்களா தஞ்சாவூர்
ஆ தஞ்சாவூர் கோயில் போயிருக்கேன் தோழி ரொம்ப அது என்ன சொல்றது ரொம்ப சிறப்பான ஒரு கோயில்னு சொல்லலா ம் ரொம்ப சிறப்பான கோயிலு அது மட்டு இல்லாம அப்றோ வேற என்ன சொல்லலா அ ஃபோட்டோஸ் லா நம்ம எடுக்றோ இ இல்லையா அது வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது ஆ ரொம்ப அழகா இருக்கும் அந்த இருக்ள அந்த எடம்லா பாத்தீங்க அப்டின்னா அ ரொம்ப சூப்பரா இருக்கோ தோழி
ம் சுத்தி பாக்கவே நால் ஒ ஒரு மணி நேரமாச்சி ஆய்டோ
ம் ஆமா ஆமா
அந்த கோவில் மாரி இங்க ஒரு காஞ்சிபுரத்திலோ ஒரு கைலாசநாத ர் கோவில்னு ஒரு கோவில் அதுவு பலவ ர் காலத்து கோவில் தா அந்த கோவிலும் மிக சிறப்பா இருக்கும்
ம் ம்
நீங்கள் என் என்னிக்காச்சு காஞ்சிபுரோ வந்தீங்கன்னா அப்போ வந்து பாருங்க நல்லா இருக்கோ அந்த கோவிலுக்கோ நா போய்ருக்கோ ஒரு ரெண்டு மூணு டைமு
ம்
நல்லாருக்கு
ம் ஓகே ஓகே வேற எதுவு பிரசித்தி பெற்ற கோயில்கள் எதுவு இருக்கா
ஆம் இங்க இங்க இல்ல டெல்லில ஒரு கோவில் இருக்கு கிருஷ்ணர் கோவில்
ம்
அந் அந்த கோவில் வந்து ரொம்ப மிக சிறப்பாருக்கு அந்த கோவில் உள்ள போனீங்கன்னா அப்டே நம்ப ஒரு இன்னா சொல்றது மாளிகை உள்ள போன மாரியேருக்கும் அது
அந்த மாதிரி அந்த அளவுக் நல்லா பெருசாருக்குமா
ஆ பெருசாருக்கோ நம்ப வெய்லியே போய் நின்னா கூடோ அங்க வெயிலே இருக்காது அங்க அப்டே நம்ப ஆ பனி பனில நம்போ போய் நின்னா எப்டிருக்கும் பாத்தீங்ளா கொஞ்சோ அப்டியே ஜில்லுன்னு
ம்
அது நாங்க வெய்ல் டைம்ல தா போய்ருந்தோ அந்த கோவிலுக்கு
ஓ ஒகே ஒகே
அந்த கோவில் உள்ள போய் நின்ன ஒன்னே அப்டியே குளிச்சியா இருந்தது எங்ளுக்கு
அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான கோயில்னு சொல்றீங்க
ஆ அதுல வந்து பெருமாள் ஒரு சைடு இருப்பாங்க பெருமாள் பார்வதி அம்மா
ம்
அதுக்கப்றோ நடுவுல வந்து கிருஷ்ணர் பக்வான் இருப்பாரு
ஓ ஓ கே ஓகே
நல்லாருக்கு அந்த கோவில் ரொம்ப சூப்பராருக்கு
ஓ ஓகே தோழி நம்ம நா ஆனா டெல்லி வந்துட்டு நம்ம ஊர்லேந்து ரொம்ப தூரோ அதனால டெல்லி எல்லா போறது கொஞ்சோ கஷ்டந்தா அப்டிதானே தோழி
ஆம் இல்ல சிறப்பு பெற்ற கோவில் நான் போனதுல்ல அது நல்லாருக்கு
ம்
அதுக்கப்றோ நெறையோ நெறையோ கோவில் இருக்கு பெரியபாளையத்தம்மன் கோவில் இருக்கு
ம்
அதுக்கப்றோ திருவற்காடு கோவில் இருக்கு
ம்
அந்த கோவிலுக்லா போய்ருக்கே
ஓ ஓகே ஓகே தோழி
அந்த கோவில் எல்லா நல்லா தா ருக்கு திருவேர்காட்ல போய் நைட் லா தங்கிருக்கோ ஃபேம்லியோட
ம்
அது ரொம்ப ஜால்யா இருக்கு
ஆனா எந்த ட்ரிப்பு போனாலுமே கொஞ்சோ நம்ம நமக்கு புடிச்ச எடமா போனுன்னா ன்ன ஒர் ரெண்டு மூண் நாள் தங்கியிருக்கனால நம்ம இருந்துட்டு வர்லா அதே நமக்கு புடிக்காத யெடோ அந்த மாரி போனா எப்படா வீட்டுக்கு வருவோ அப்டிங்கற மாரிதானே தோழி நமக்கு தோணு
ஆ சரியா சொன்னீங்க முக்கியமா புடிச்சவங்களோட போனாதா அது தங்கிக்கிட்டு வர மாறியிருக்கு சில பேரு சண்ட போட்னு வருவாங்க ஃபேமலிக்குள்ளியே
ம்
பசங்களால சண்ட வந்துடு
ம்
அந்த மாரில்லா இருக்கு
ம் ஓகே ஆமா அந்த மாரி இருக்குப்ப ஒ இப்போ ஏதா ஒரு ட்ரிப் போறோனா நமக்கு நம்ம வீட்டோடயே நம்ம போயர்னு இதே சொந்தகாரங்க எல்லாரையு அள்ளி போட்டு போற மாரிருஞ் சு வச்சுக்காங்க அதுல நமக்கு புடிச்ச சொந்தகாரங்களா பாத்து கூட்டிட்டு போனு இல்ல அப்புடினா நமக்கு செட் ஆகாம போகு இல்லனா அவங்களுக்கு செட் ஆகாம போகு அப்பற நமக்கே தோணு எதுக் க்தா இந்த ட்ரிப் வந்தோ பேசாம நம் வீட்லயே இருந்துருக்கலா போல அப்டினு அப்பரோ நமக்கே தோண ஆரம்பிச்சிரு
கண்டிப்பா எங்ளுக்கெலா வர்ஷத்துள்ள ஒர் நாள் கொலதெய்வ கோயில்க்கு போம்போது கண்டிப்பா தோணுங்க
அது உண்மதா அந்த கொலதெய்வங் கோயிலுக்கு போறதே வேற லெவலா தா இருக்கு
ஆ சந்தோஷ்மு இருக்கு சில பேரால சண்டையு வந்துடு
ம்
அவுங்க எதுக்கு சண்ட போட்றாங்க ஏ சண்ட போட்றாங்னே நம்ப்ளுக்கு தெரியாது
ஆனா என்ன பண்றது கொலதெய்வங் கோயிலுங்றது தவிர்க்க முடியாத ஒண்ணு போய் தா ஆகணு அதத்தானே தோழி சொல்றீங்க
ஆ கண்டிப்பா போய் தா ஆகனு ஆனா இவுங்க கூடலா போகாம தனியா போகணுன்னு எனக்கு நா நெனைப்பே
அப்ப நீங்க வாய்ப்பு கெடைச்சுதுன்னா தனியா போயிட்டு வந்துருங்களே
அஹா வீட்டு கிட்டியேதா இருந்து இருக்கு கொலதேவ கோவில்
ஓ செரி செரி
வீட்டுக்கிட்டயே கொஞ்சோ தூரம் தா நடந்து போற தூரோ தா
ஓ அந்த அளவுக்கு அப்ப கிட்ட தா இருக்கு
ஆ
ஓகே தோழி ஓகே தோழி அப்ப நம்ம நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கெடைச்சிச்சு அப்டின்னா ஆ கண்டிப்பா வந்துட்டு போயிட்டு பாத்துட்டு வாங்க
ம் கண்டிப்பாங்க தோழி
ம் ஓகே தோழி ஓகே தோழி ம் நம்ம நேரம் கடந்துருச்சு நம்ம ஆ நம்ம சாயங்கால தொடர்ந்து பேசுவோ தோழி ஈவினிங் டைம்ல நன்றி தோழி
நன்றி